ஹலோ
நா பேசுறது கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க நா பேசுறது கேக்
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
ம் நா இப்பதா சும்மா உக்காந்துட்ருக்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு
ம் ம் சாப்டாச்சா நானு இப்பதா உக்காந்துருக்கே சும்மா
ம் நா சாப்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சுங்க இவ்ளோ நேரம் வெளிய ஒரு குட்டி பொண்ணு இருந்துச்சு அது கூட கொஞ்சொ நேரோ வெளாண்ட்டு
ஓ ஓகே
இப்பதா கொஞ்ச நேரோ அப்பியே சரி சும்மா தானே இருக்கோ அப்டின்ட்டு ஃபோன எடுத்தே
ஓகே ஓகேங்க நா இப்பதா எல்லா ஒர்க்குல்லா முடிச்சுட்டு சாமானு தொளக்கிட்டு டி வி பாத்துட்டுருக் அதுக்கப்றோ
ம்
ம் அவ்ளோதா டைம் முடிஞ்சிருச்சுன்ட்டு கூப்டாங்
ம்
நா இப்போ சும்மா இருக்கே
ம்
உங்களுக்கு எந்த ஹீரோ புடிக்கூங்க
எனக்கு வந்து தளபதி தா உங்ளுக்கு
ஓ எனக்கு சூரியா
சூர்யாங்களா அவுங்களையு பிடிக்கு ஆனா வந்து சின்ன வயசுல இருந்தே அவுங் அவுங்க மேல ரொம்ப அடி ட்டடு ஆமா அப்பா அப்பால இருந்தே அது வரவு நமக்கு அத புடிச்சு போச்சு
ம் ம்
சின்ன வயசுல இருந்தே அப்டிதா எங்க வீட்ல எல்லாருமே எங்க அம்மாவுக்கு வந்து அ அப்பா பேரும் அதுதானா எங்க அம்மாக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஜினி அது எனா விஜயகாந்த தா புடிக்கும் எங்க அம்மாவ கல்யாணம் எங்க அ அப்பாவ கல்யாணம் பண்ணதால எங்க அப்பாக்கு எங்க அம்மாவுக்கு வந்து விஜய புடிக்க ஆரம்பிச்சு ச்சு
எனக்கு வந்து சூரியா எங்க வீட்டுல எல்லா டிஃப்ரென்ட் எங்க அம்மாக்கு விக்ரம் எங்க அப்பாக்கு கமலு ஏ தங்கசிக்கி சிவகார்த்திகேயன் ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு
ஆ இங்க வந்து எல்லாருமே
ம் அவர் மட்டும்தா விஜய் இல்ல தனியா சிங்குள் எல்லாருமே மாறி மாறி பசங்களுக்கு அவுங்ளுஅவரு அவரோட அடிக்க்ஷன்ல தா இருக்காங்க விஜயோட அடிக்ஷன் தா
அதா இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு அப்ற அதுதான
ஆமா
அதிகொ
ம் எனக்கு எதுல ரொம்ப அடிக்ட் ஆய்ட்டேன்னா அ சூர்யா மூவி கஜினி படம்
ஆ
அந்த படம் வந்தப்ப நா ஒரு சிக்ஸ் தோ செவன்தோ தா படிச்சிருப்பே அந்த அதுல அவ கா அவுங்க இருக்கற எமோஷன் டைப்பு அவ யு என் இப்டி பாத்துக்கது அந்த அடிப்படும் பாத்தீங்களா ஈரோவ வந்து அடிப்பாங்கங்களா
ஆமா
ஆ அந்த சீன்ல பாத்து அழலா அழுது அந்த வயசு ஏன்னா அவ்ளோ புடிச்சிருச்சு அப்ல்லாம் என்ன தெரியும் எனக்கு அப்பவே நான் ஓன் அழுதுனு இருப்பேன் தேட்டர்ல எங்க அப்பல்லாம் என்னமாச்சி இல்லப்பா அது பாத்த அழ்கயா வருதுப்பா அப்டின் நானு அந்த அளவுக்கு ரொம்ப தீப் பாப்பயிடுச்சு மனசுல உம் இப்போ ரீசெண்டா யாரும் அந்த மாரி யாரும் நடிக்கறது இல்ல பழைய ஆக்டர் மாரி எல்லாம்
உம் இப்ப கூட சூர்யா கூட நெறைய மாறிட்டாரு அடல்ல உடம்ப எல்லாம் ஏ சுத்திட்டு அழகாயிட்டரு இது கருப்பு படத்துக்கு என் ஃபிரெண்ட்ஸோட டிஃப்ரெண்ட்டா ஆயிட்டாரு ஜிம்முக்குல்லாம் போயிட்டு அப்டியே அழகா இருக்காரு
ஆமா அது ஒன்னு அந்த மூவிக்காகவே ரொம்ப எக்சை பண்ணிருக்காங்க
அதான் அந்த த்ரிஷாவோட த்ரிஷாவோட நம்ம சூர்யா வச்சு பாத்தோனும் சூர்யாதா அந்த மாரி இருக்கு
ம் அவுங்க கொஞ்சம் ஏஜ் ஆன மாரி ஆயிட்டாங்க
ஆ
உம் ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஒரு தடவ நா குள்ளமாருக்கவ கூட்லா நடிக்க மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டார்
யாரு
த்ரிஷா
ஆ ஆ
அதுக்கப்புறோ சூர்யா அந்த வயசானவங்க கூடலா நடிக்க மாட்டே அப்டின்ட்டு இருக்காரு அதுக்கப்புறோ ஆமா அதுக்கப்புறோ ஏதோ ஒன்னு பேசி ஆர் ஜே பாலாஜிலா கூப்ட்டு நடிக்க வச்சதா
ம் அப்பறோ எனக்கு அந் அது நம்ம டிவில பாத் திருந்தா கூட அவ்ளோ இதா து கிளியரா தெரிஞ்சிருக்க மாட்டாரு அதுல அந்த ஸ்கிரீன்ல பாக்கவு நல்லா இருந்தாரு நா சொல்லிக்கிட்டே இருந்தே
திருந்தாங்க லெக் எல்லா கொஞ்சோ நல்லா கொஞ்சோ நார்மலா இருந்துருக் கு எக்சைஸ் பண்ணீங்கே ரன்னிங் இருக்கு ஆ அந்த மாதிரி இதெல்லா இருக்குனு சொல்லவு அதுக்காகவே எக்சைஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட்
அதா அதுக்கு என்ன அவுங்க ஒய்ஃபுகு ஜிம்முக்கு அவுங்க கூட போவாங்
ஆமா அவுங்க வந்து எத்தன வருஷமா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு சேர்ந்தே
ஆ அது ஜோதிக்காவுக்கு வயசு ஆக ஆக ஆ வயசு கம்மியா ஆக விட மாட்டிகிறாங்க சின்ன புள்ளையா ஆகலா அதா அப்டியே இருக்கு
அதுல இவுங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஏ ஐ ல அ ஜூதிகா பொண்ணையு அ விஜய் பையனையு போட்டு குஷி டூ ஆ அவுங்க ரெண்டு பேரு வீடியோ தெலக்கு அதே இருக் ம்
பையனு விஜய் மாரியே அது ஜோதி கா பொண்ணு அச்சு அசல் அப்டியே ஜோதிகா மாரியே இருக்கா
அப்டியேதா இருக்காங்க ஃபேஸ் கட்டெல்லா
சூர்யா பையனு அப்டியே சூர்யா மாரியே எப்டி பாத்தீங்களா நல்லா இருக் கில்ல ஃபேமிலியானா அழகா தா இருக்கு
அதா அந்த ஒரு படத்துல ஒரு ரிலீக்ஸ் ச்சீங்களா சாரி லிரிக்ஸ் வரும் என்னன்னா என்ன மாரி பையன் உன்ன மாரி பொண்ணுனு வரும் அத சொல்லி சொல்லி அவுங்களோட வீடியோ எடிட் இப்டி எடிட் பண்ணி போடுவாங்க நல்லா இருக்கு அது
ஆ ஒரே மாரியே
ம் ம் ம்
எனக்கு ஒ ஒரு வாட்டி ஒரு வீடியோலதா கொஞ்சோ ஜூம் பண்ணி காமிச்சாங்களா அப்ப கொஞ்சோ சின்ன பொண்ணா இருக்கு போது கூட அவளுக்கு மூஞ்சு தெரியல இப்ப கொஞ்சோ வளர்ந்துகிட்டாங்க வளர்ந்துட்டா அப்டியே பாக்கும் போது அச் சு அசலா ஜோதிகா மாரியே
அச்சு அசல்னா அவுங்க அனா ஜோதிகா வந்து சின்ன வயசு
ஆ பப்ளியா இருப்பாங்க இப்ப இவ வந்து கொஞ்சோ பப்ளியா இருக்கா அதே மாதிரி சூர்யாவு அப்டி சூர்யா பையனு ஒரே மா ஒரே மாதிரி
ஆமா ஆனா பையனுக்கு வந்து அவுங்க அம்மா கண்ணு பொண்ணுக்கு அவுங்க அப்பா கண்ணு ஆமா அதுல இன்னொன்னு அந்த வீடியோ போட்டது கீழ எடிட்டிங்ல போட்ருக்காங்க அதாவுது கமெண்ட்ஸ் அந்த பிரென்ஸ் படத்துல விஜய்யு சூர்யாவு கட்டைய எடுத்துட்டு ஓடுவாங்க இல்லேங்களா
ஆமா
அந்த இத போட்ருக் காங்களா ரெண்டு பேரு அடிக்கிறதுக்கு போறாங்களா நல்லா பண்றாங்க எல்லா ஏஐ வந்தோன்
அதா ஏ ஐ வந்தலருந் எல்லா இப்போ அந்த மாரி ரீல்ஸ் எடுத்து போட்றதோட அது அதா அதிகமாகுது
ஆமா அதுதா ஃபேவர் ஆகுது அதல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லா பண்ணிட்லா அதவே
ம் அது எனக்கு சூர்யாவு புடிக்கு சிவ கார்த்திகையேன்னு புடிக்கு அவுங்க பொண்ணு பாத்தீங்களா எத்த சின்ன பொண்ணு மாரி இருந்தது இப்ப எவ்வளவு விருசு வளந்துக்கு
பெருசு இதுல இன்னொரு ரெண்டு குட்டிங்க வேற
அத்தோ
அப்டி அம்மா அப்பா பேசாம்
அம்மா அப்பப்ப பேஸ் அப்டியே மாத்தி மாத்தி அப்டியே இருக்கு
ரெண்டு பையனுமே ஒரே மாரியா இருக்காங்க என்ன கொஞ்சோ ஹைட்டா இருந்தா ட்வின்ஸ் தா ஆச்சுன் செரி
அதா அப்டியே அதே மாரி அவுங்க பொண்ணு சின்ன இப்பதா அந்த பாட்டு பாட்ன மாரி இருக்கு
நேடி ஆமா ஆமா
இப்போ பாத்தா அந்த ஒரு கார்ல இருந்து எறங்கி போற ஐயோ இ சிவ கார்த்தி மவளா இத்த சோட்ட உழுந்துகிட்டா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு
ஆமா எனக்கு அந்த அமரன் மூவி ரொம்ப புடிச்சிருந்தது
ஆ எனக்கு அந்த படோ ரொம்ப புடிக் பார்த்தவனே எனக் ம்
அத எறக்காம காமிச்சுந்தா இன்னு நல்லா இருந்துருக்கு அது எறந்து காமிச்சது ரொம்ப கஷ்டமே
ஆமா கஷ்டமாயிடுச்சு அதுல கஷ்ட அவ இறந்தது கூட கஷ் டோ இல்வ அவ அவ சொன்னதுக்காக அழுக கூடாது அப்டின்னு சொல்லவு அழுகாம இருப்பா பாரு அதுதா ஒரு இது
அல்லியோலியோ அந்த சீனுக்கு ஓனு அலுதோ நாங்க வேற தேட்டர்ல போய் பாத்துட்டோமா பஃஸ்ட்டு வந்து பாத்தோ இல்ல இந்த க இந்த கிளாரிட்டி எல்லா பத்தாது போய் ஆகணு அப்டின்ட்டு தேட்டுரு போய் பாத்தோமா பாத்தா பக்கத்துல ஒரு பைய வேற புக்கு வேற பண்ணிட்டு ஒருமா த்து கூட முடியாது பத்து பயங்கர அணி அல் பண்றது முக்கியமா இது முக்கியமா ஐயோ அழுதுருக்கு கண்ட்ரோல் எல்லா பண்ண யோ ஓனு அழுதுட்டு இருக்கு இந்த பக்கோ பசங்க இந்த பக்கோ ஒரு பைய அந்த பக்கோ அவரு அம்மா தங்கச்சி எல்லா போனோ சேரி அதெல்லா பாக்க கூடாது அழுதுரு அப்டின்னுட்டு நானு அவங்கல்ல எட்டி எட்டி பாக்கறாங்க
ம் அத அவ அவ அப்டி இருக்குறது தா ஒரு இருக்க ஒரு மாரி கஷ்டமா ரிக்கிது அவ சொன்னதுக்காக அழுகாம உக்காந்துருக்காளே அவ இறந்தோ
ம் அந்த ஸ்டாட்டிங்ல அந்த கவிதை மாரி ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டோரி அதுலதா முடியுது
ஆ அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கு அந்த படம் எல்லாத்துக்குமே கொஞ்ச ச
ஆ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்டோரின்றது தானே அ அப்பதா ஒரு நாடுன்னா இப்டி இருக்கணு அது ஒரு மரியாதையட இருக்கு
அது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரின்னு சொல்லு போது தா இருக்கு அப்போ அவங்க எப்டி இருந்திருப்பாங்க அதா
இருக்கு அப்டின்னுட்டு அவங்க அதுல ரோல் ஆயிதன்னு அவங்க அந்த மாறி போவாங்க ம் அதனாலதா அந்த ப்ராப்ளம்
அடிது அப்பயு அந்த மாறி ஒரு வேலைனா கஷ்டந்தா போயி ரொம்ப ரொம்ப கஷ்ட இப்ப என்ன ஆகபோதோ அப்டின்ற ஒரு இத இருக்காது அதா ஃபேமிலியில உள்ளவங்க எல்லா கொஞ்ச பயந்துகிட்டே இருக்கணு ஐயோ என்ற
என்னன்னா நம்ம நாட்டுக்காக நம்மள விட்டுருனோம்
அவர் விட்டுருணு அவ்ளோ தா ஆமா அவங்களுக்காக நம்மள தியாகம் செஞ்சு வாழ்ந்தா அவங்கள காப்பா பாத்தன்னா செத்தா அவங்களுக்காக சாகணு அவ்வளோதா
அந்த மாதிரி நிறைய பேசு ஹிந்தியில கூட நிறைய நிறைய இருக்கு ம் அது மூவிஸ் நேம் ஞாபகம்லா
அதெல்லா ஒரு பெரிய தியாகம் தானே நம்ம நாட்டுக்காக நம்மள ஒப்படைக்கிறோ அப்டின்னு
கண்டிப்பா
இப்ப உள்ள காலத்துல நம்ம நாமள கூட சேரி நமக்காக நம்ம குளோசா இருக்கெவங்க கூட
ஃபேமிலிக்காக கூட ஆம்பளங்க அது செய்ய மாட்டாங்க
அதா ஃபேமலிக்காக கூட அப்பல்லா செய்ய மாட்டே
ஆமா உ நம்ம ஏப்பர்ட் போடணு அப்டின்னுதா இருப்பாங்க
ஆம்ளைங்கும் இல்ல நம்மளே கூட அப்படிதான் இருப்போம்
ஆமா கண்டிப்பா நம்ம நம்மளோடதான் பர்ஸ்ட்ட் பாப்போ
அதா ஆனா வந்து அவங்க பாருங்களேன் யாரும் நம்ம ஒரு யாருக்கோக்காக நம்ம நாட்டுக்காக நம்ம உயிரை நம்ம ஃபேபேமிலியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி
அதுக்கு வந்து நமக்கு மனதைரியம் என்றும்
அதா சரிங்க தோழி நமக்கான நேர முடிந்தது நம்ம‌ அடுத்த மீட்டில் இத பத்தி பேசலா
ஆ பாக்கலாம்